பி
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
கே நல்லாருக்கே சாப்ட்டிங் ஆஹ் சாப் எம்மா
சரிங்க தோழிஸ் செரிங்க இன்னைக்கு வந்து உங்க கிட் ட யோகா செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆஹ் அதனொட்டி எந்த மாதிரி நல்ல உணவுகள் நம்ம உட்கொண்டா நம்ம வந்து ஆரோக்யமா இருக்லாம் அப்டிங்கிறத பத் த்தி நம்ம பேஸ்வோம் தோழி
செரி
ம் இப்ப யோகாங்கறது வந்து பாத்தீங்க அப்டின்னா உடல் பயிற்சிகள்லா மிக சிறந்த ஒன்று வந்து யோகா அது வந்து பாத் திங்க அப்டின் னா ஆ ஒவ்வொரு பள்ளி வந்து ஒவ்வொரு வகையான யோக நிலைக்ள வந்து நமக்கு சொல்லித்தனாங்க எம்பத்தீவ் நாலு வகையான உடல் பயிற்சிகள வந்து அவ்ங்க சொல்லி தராங்க அது வந் ந்து நம்ம ஒடம்புல்லு வந்து என் த ஒரு நோயும் வராம வயோதிக காலத்லும் நம்முல் உரிய வேலைக்ள நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்குற மாதிரி நம்ளுடிய ஒடம்ப ஃபெளெக்சிப்ளா வச்சுக்குறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சிகள் தா யோகாஸ்னங்கள்
ஆஹ்
ஆஹ்ய் இந்த யோகாசனங்கள்ஸ் செய்யும் போது நம்ம சத்து வாய்ந்த உணவுகள் வந்து நம்ம சாப்டும்படியா இருக்கு அதெலா ஒரு சில உணவ்கள் பத் தி உங்ளுக்கு தெரிஞ்சத எங்கிட்ட பகிர்ந்துக்குங்க
ம் செரி எங்களோட சமையல் ட்ரெடிஷ்னலே வேற நாங்க அடிக்கடி உணவுல பாவக் கா சுண்டக்கா அப்புறொ வெள்ளப் பூஷ்ணிக்கா சக்கர பூஷ்ணிக்கா இதுலல்லா சமச்சு சாப்டுவோ பொரியலு கூட்டு அப்புறோ இந்த பிட்லேனு ஒண்ணு பண்ணுவோ ந அப்றொ பருப்புசிலி இதெல்லா எங்க சமையல்லதா காய் வெஜிடேரி வெஜிடேரியனுக்குண்டான எல்லா காயு நம்ப எப்டி எடுத்துக்குறது எப்பிடிலா சமச்சா எப்டில்லா விரும்பிஸ் சாப்டுவாங்க அப்டின் வித விதமா சமைக்கிறதுதா எங்களோட வேல உங்களுக்கு என்னஸ் ஆஹ்ம இது பத்தி உங்ளுக்கு வேணூ சொல்லுங்க நா அத பத் தீ குறிப்பு சொல்றே செய்முற எப்டி பண்ணனு சொல்லித்தரே
செரிங்க தோழி செரிங்க ஆ சுண்டக்காய் பற்றி சொல்லுங்க தோழி
ஆ சுண்டக்காய்ல பொரியல் பண்ணலா மத்தப் கொழம்பு பண்ணலா பிட் ட்லே பண்ணலா நீங்கவ் வத்த கொழம்பதா வத்த கொழமுன்றது நீங்க காரொ கொழம்பு செலவு அரச்சிவுட்டுக் கார கொழம்புன்வீங்க
செரிங்க
அது பண்ணிருப்பீங்க பொரியல் பண்ணிருப்பீங்க இந்த பிட்லெங்கிறத் து உங்ளுக் பண்ணிருக்க மாட்டீங்க தெரிஞ்சிருக்காது அத பத்தி சொல்லிக் குடுக்குறே நானு டைம் கெடைக்கும்போது அந்த கோ சுண்டக்கா கெடைக்கிற சீசன்ல வாங்கி செஞ்சு சாப் டீங்கன்னா சுண்டக்கா ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நம்ப கொடல வந்து என்னென்ன அழுக்குகள்ரிக்கு இதெல்லா வெளியேத்திடு சீக்கிரமா குட்டி குட்டி பூச்சி எதாவது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் அப்பறோ நம்ம என்னென்னமோ உணவு சாப்புட்றோ அது சார்ந்து எதாவது பேக்டீரியா இருந்தா கூட இந்த சுண்டக்கா சாப் ப்புடறதுனால ஒ கொடல் வந்து நல்லா சுத்தமாயிடு
செரிங்க தோழி
காய்க்கு வந்து ஒரு ஒரு நாலு பேருக்கு நல்லா ஒரு ஆஹ் ஒரு நூத்தம்பது கிராம் சுண்டக்கா எடுத்துக்கோங்க சுண்டக்காய வந்து நல்லா அலம் பிட்டு அந்த நம்ம இடிகள் வெச்சிருக் காலியா அதுல போயி நல்லா இடிச்சீங்கன்னா அந்த கோ சுண்ட சுண்டக்காக்குள்ள இருக்கிற வெத‌ எல்லா வந்துறு அதுக்கப் தண்ணில அலசி எடுத்து வெச்சுக்கோங்க நல்லா நல்லெண்ண விட்டு சுண்டக்கா க கடுகு பெருங்காயோ கருவேப்பிள்ளைய போட்டுட்டு இந்த சுண்டக்காயு அதுல போட்டு நல்லா சிம்முல வெச்சு வதக்குங்க
செரிங்க தோழி
தக்கிணோன்ன நல்லா அப்டியே கொஞ்சோ கிறிஸ்பியா மாறு அப்போ கொஞ்சமா ஒரு ஆ அர டம்ளர் இல்ல முக்கா டம்ளர் தண்ணி விடுங்க தண்ணி விட்டு உப்பு மஞ்ச ப்பொடி போட்டு சிம்முலயே வெச்சு அத வேக வெய்ங்க இதுக்கு பிட்லே பண்றதுக்கு நல்லா ஒரு நூறு கிராம் தொவரம் பருப்பு வேக வெச்சு தனியா எடுத்து வெச்சுக்குணு இது இது இல்லாம உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி அப்புறோ ஒரு ஸ்பூன் மெளகு ரெண்டு காஞ்ச மொளகா கொஞ்சூண்டு பெருங்காயோ கொஞ்சோ கருவாப்பிள்ள கொஞ்சோண்டு அரிசி இது எல்லாத்தியு நெய் விட்டு நல்லா தன் தனியா வறுத்து வெச்சுக்குணு இந்த வறுத்து வேச்சதோட அர மூடி தேங்காயும் போட்டு வறுத்து விட்டு சேத்துக்கிறதும் மொதல்ல பவுடர் பண்ணிக்குணு பவுட்ர் பண்ணிட்டு இந்த தேங்கா இருக் கில்லையா தேங்காவும் போட்டு அரச்சு நல்லா சட்னி பதத்துல அரச்சு வெச்சுக்னு கொரகொரப்பா நல்ல வழுவழன் அரைக்க கூடாது கொஞ்சம் முக்கா பதமா அர சு தனியா தண்ணிய எல்லா அலம்பி அந்த க ச இதுலியே பாத்தரத்லியே விட்டு தனியா வெச்சுக்குணு இப்ப சுண்டக்காவ எடுத்து கையில ந சிக்கினிங்கன்னா ரெண்டா ஒடயு அப்டியே வெந்து போய் நசுங்கு அப்ப நல்லா ஒரு எலுமிச்சம் பழோ அளவு சின்ன எலுமிச்சம் பழோ அளவு புளி அத நல்லா கெட்டியா கரச்சு ரெண்டு மூணு தடவ கரச்சு அதுல விட்டீங்கன்னா அந்த ந ப் புளி ப்பு உப்பு மஞ்சத்தூள் எல்லா சேந்து ஒரு கொதி வரணு நல்லா கொதி வந்த ஒன்னே புளி வாசன அடயி அடங்கின ஒன்ன நரச்சு வெச்சத கொட்டணு இந்த அரச்சி வி ச்சுத கொட்டின ஒன்ன அ அதுவு நல்ல ஒரு கொதி வரணு நல்ல தளத்தளதளனு கொதிக்கணு கெளறி உடனு இல்லன்னா அடிபிடிச்சிடு நல்லா கொதி வந்ததுக்கப்புறோ வெந்துருக்கு இல்லியா பருப்பு அது நல்லா கரச்சு அதல விட்டு கொஞ்சோ தண்ணியு அலசி விட்டு அ பண்ணீங்கன்னா தண்ணி கொஞ்சோ கூட இருந்தா கூட பரவால்ல அது உளுந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால கெட்டி பட்டுடு
ம் ம்
கொது நல்லா கொதிக்கட்டு ஒரு நல்லா ஒரு கொதி வந்த ஒன்ன நொறச்சுன் வருல்லா அ ட ம் அங்கங்க பபுள்ஸ் பபுள்ஸ்லா வரு ஒன்ன நிறுத்திட்டு ஒரு க ஒரு கரண்டில நல்லா ஒரு ரெண்டர ஸ்பூன் நெய் விட்டு கடுகு ஆ கடுகு பெ பெருங்காயோ உளுத்தம் பருப்பு கருவாப்ல அத தாளிச்சு அதுல கொட்டிடுங்க நெய் இல்லியா கவலப்படாதீங்க தேங்காண்ண யூஸ் பண்ணுங்க அது இன்னுமே ஒடம்புக்கு நல்லது தேங்கா எண்ணைல தாளிச்சு அதுல கொட்டிடுங்க சூப்பராருக்கு சாதத்துக்கு பெசஞ்சிக்கலா தோச க்கி தொட்டுக்கல்லா சப் ப்பாத்திக்கி தொட்டுக்கல்லா சாப்பாடு களறி எடுத்துன் போலா வேலைக்கி ரொம்ப நல்லாருக்கு இது செஞ்சு பாருங்க ஒரு நாளு
நிச்சயமா தோழி நிச்சயமா அருமையான ரெசிபி ஷேர் பண்ணீங்க நிச்சயமா நா ஒரு நாள் வந்து செஞ்சு பாக்கறே தோழி அதுக்கப்றோ யோகா ன்ன பத்தி தொடர்ந்து பேசுவோம் யோகாசனங்கிறது வந் து நம்ம வெறு வயித்துல வந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இதுல வந்து பாத்தீங் ன்னா நமக்கு வந்து மூச்சு பயிற்சி தியானம் அதுக்கப்பற நம்மளுடைய உ உடம்பு வந்து உடல் பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்ப வந்து ஆஹ் எப்டி தயார் நிலையில வச்சுக்கிறது நம்ம எடுத் துன்னயே கடினமான ஆசனங்கள் வந்து செய்யக்கூடாது பயிற்சி இல்லாம அதனால உரிய பயிற்சி ஆச ரியர்களோடு நம்ம வந்துட்டு மொதல்ல நம்ம நம்முடைய உடல்நிலையை தயார் பண்ணிக்கறதுக்கான சிறு சிறு பயிற்சிகள சொல்லித் தருவாங்க அதுக்கப்பறம் தொ டர்ந்து நமக் து வந்து பத்துல இருந்து பதினைந்து யோகாசனங்கள் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க அந்த யோகாசனம் மு முடியற நிலையில நம்மளுடைய உடம்புகளை வந்து நம்ம எப்படி தளர்த்திக்கிறது அப்டிங்கறதையு சொல்லி தருவாங்க அது முடிச்சுட்டு நம்ம தியானம் வந்து ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணிட்டு அந்த வகுப்பு வந்து நிறைவேற மாறி இருக்கும் தோழி அவ்வாறே செய்ய இதனால நமக்கு ஒரு முப்பது நாப்பது வயதுக்கு மேலே இப்போ இந்த காலத்துல வரக்கூடிய இந்த சருவி கல் பெயின் முதுகுவலி கை கால் வலி மொத் த்தமு வந்து படிப்படியா இது வந்து குணப்படுத்துது இதோடு சேர்ந்து நமக் கு வந்து உணவு பழக்க வழக்கங்களையு நமக்கு சொல்லித்தருவாங்க லோ கலோரிஸ் ல வந்து நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணு எந்த மாதிரியான உணவு கள் இப்ப பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பட்ணு அப்படிங்கறதயு சொல்லி தருவாங்க தோழி குளிர்காலத்துல எந்த மாதிரியான உணவு சாப்பட்ணு வெயில் காலத்துல எப்படி சாப்பட்ணு அப்டியே நமக்கு பிடிச்சத சாப்ட்டா நம்ம உடல்நிலை பாதிக்காம இருக்கறதுக்கு நம்ம எப்படி அத மெயின் டெய்ன் பண்ணிக்கணு அப்படிங்கறது மொதல் கொண்டு ஒரு கம்ப்ளீட் இது வந்து முழுமையா சொல்லி தருவாங்க அத பின்பற் ற்றும்போது து நம்ம நம்ம ஒ நம்மள வந் நல்ல மாற்றங்கள் வந்து ஆஹ் தெரியத் தொடங்கும் தோழி உதாரணமா எனக்கு எப் எப்டி தெரிஞ்சதுன்னா இப்ப நா வந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் போது இப்ப என்னோட அம்மா ன் வந்து அ பள்ளி புத்தக பை வந்து பெரிய அளவுல இரு கோன் முன்னாடி வச்சிருந் தா வந்துட்டு அத எடுத்து கீழ வச்சுட்டுதா என்னுடைய கால இந்த முன்னாடி இருக்கிற கேப்ல விசீட்ல உட்கார்ந்துட்டுதா நா வண்டி ஓட்ட தொடங்குவே நேற்று வந் து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நாங்க என்னோட மகனோட கடவீதிக்கு போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பேக்க நா வந்து எடுக்கல என்னுடைய கால உயரத் தூக்கி சீட்டு மேல அந்த சைடு தூக்கி கால் போட்டு நா வண்டி எடுக்கிறே என்னுடைய மகன் கேக்குறா அம்மா இப்ப நீ என்ன பண்ணீங்கன்னு திங்ளா அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா அது பதினஞ்சு நாள்ல எனக்கு வந்து அது ஒரு அனிச்சை செயலா மாறிருச்
அதா அதா உங்களுக்கே தெரில
அப்ப என்னுடைய மகன் சொல்றா அம்மா நீ காலல்லா மேல தூக்குனா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவ பேக் எடுத்து கீழ வை நா சீட்ல உக்காந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணனே ஏறுன்னு சொல்லுவ ஆனா இன்னைக்கு இத்தன வெயிட் ட்டு வச்சு நீ கால் வந்து உன்னுடைய உடம்புக்கு பாதிக்கு மேல தூக்கி போட்டுட்டு நீ வந்து என்னை எ ழுப்பி உக்காருன்னு சொல்றமா அப்டின் சொல்லி கேக்கிறாப்டி நம்ளுடைய உடம்பு வந்து அந்த பிளெக்சிபிள் தன்மை வந்து நல்லா வரும் தோழி ப்ச் நம்ம கடி ஏனா பெண்கள் நம்ம வந்து வந்து வீட்லயு வேலை செஞ்சு அலுவலக வேலையு பா த்து வெளி வேலைகளையு பாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதா நாம் இருக்கோ அந்த மாரி காலகட்டத் துல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வு இது எல்லாமே நீக்கி நம்ம வந்து யாரையுமே எதிர்பார்க்காம தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு ஒரு நல்லதோர் ஆற்றல வந்துட்டு ஆஹ் ஆஹ் ஆஹ் யோகா வந்துட்டு நமக்கு குடுக்குது தோழி
செரி சொல்லி குடுக்குறாங்க
தோழி முதல்ல வந்து ஒரு வாரோ அல்லது பதினஞ்சு நாள் அல்லது இருவத்தோர் நாள் அந்த மாதிரி அந்த பயிற்சி நாட் கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க தோழி நம்ம வந்து இருநூறு ரூபாயல ஐ டி கட்டிட்டு நமக்கு அந்த பதினைந்து நாள் முதல் பதினைந்து நாள் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ யோகா மாதிரி கலந்து சொல்லி குடுப்பாங்க தோழி அதுக்கப் றோ நம்ம வந்து பாத்தோம்னா அந்த யோகா சென்டருக்கே நமக்கு ஒரு ஸ்கேனர் குடுத்துருவாங்க அந்த ஸ்கேனரு க்கு நம்ம மூன்று மாத ம் அல்லது ஆறு மாதம் அல்லது ஒருவட பயிற்சி கட்டணம் வந்து செலுத்தணும் தோழி ஆஹ் இப்ப நா வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாதம் மூன்று மாதோ எடுத்துக்குறோம்னா மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் மூன்று மாதத்துக்கு ஆயிரத் த்தி நானூத்தி தொண்ணுத்தொன்பது ரூப் பாய் ஆயிரத்தைநூறுக்கு ஒரு ரூபாய் குறைவு ஆஹ் நமக் கு வந்து எ ஆறு பேட்சல இருந்து எட்டு பேட்ச் வந்து இருக்கும் தோழி அ துல நமக்கு ஏ துவான நேரத்துல வந்து நமக்கு இது பண்ணிருவாங்க அந்த முன்னாடி வந்து நமக்கு நூறு அல்லது எறநூறு ரூபாய் வாங்குவது நமக்கு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க நமக்கு தனி ஐடி வந்து குடுத்துருவாங்க நமக் கு தனியா டெய்லி ஒரு லிங்க் கு தருவாங்க நமக்கு டைம் வேணுனால் லு நமக்கு மாத்தி தருவாங்க அதுக்கப்றோ நம்ம நேரத் டியா அந்த வகுப்புகள்ல வந் து ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் எப்டி வேணாலு எடுத்துக்லா நீண்ட காலம் எடுக்கும்போது பயிற்சி கட்டணம் குறைப்பாங்க ஐநூறு ரூபாயங்குற இதே வந்துட்டு ரொம்ப வொர்த்தபுல் தா தோழி போது அந்த மாரி வகுப் புகள் எல்லா நம்ம ஆப்லைன்ல போனோ அப்டினா ஆயிரத் தைன்நூறு இரண்டாயிரொ ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க ஆனா இது ஆர்ட் ஆஃப் லிவ்விங் யோ வா அப்டிங்கிறது பயிற்சி கட்டணமும் குறைவு ஆனா வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரியிது
ஓகேமா நெறையா வி விஷயோ தெரிஞ்சுன்டே ரொம்ப நன்றி அடுத்த பத் திவ மீண்டும் சந்திக்கிறே ஆஹ்